ஹலோ இருக்க
ஆ சும்மா தான்டி இருக்கே நீ என்ன பண்ற
ஆ நாளைக்கு பொங்கல்ல சேரி அதா ஏதாச்சு கடைக்கு போய் ஏதாவது வாங்கலா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச ச்சிட்ருக்கே
சேரி சேரி ஏ போய் இப்ப போனீன்னா கூட்டமா இருக்குமே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே போய் வாங்கிருக் க்கலால்ல
அதா வாங்கியிருக்கலா ஆனா வீட்டுல எங்க வரவே இல்ல கூப்பிட்டு பாத்தே யாருமே வரல சேரி யாருன்னா இருந்தான நம்மளுக்கு ஹெல்ப்பா இருக்கும் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு அத வீடு வேற சுத்தல்லா பண்ணணு
ஆமா ஆமா கரெக்ட் தா நா பண்ணிட்டே போன வாரமே கிளீனிங்ல்லா ம் போன வாரமே பண்ணியாச்சு
சேரி சேரி பொங்கலுக்கு பொங்கல் இதுல வீட்டுல வேலல்லா ஆரம்பிச்சணுல்ல அதனாலதா
ஆமா ஆமா கரெக்ட் தா அதா போன வாரமே ஏன்னா அந்த டைம்ல பண்ணா நமக்கு ஏனா பொங்கல் அன்னைக்கி பொங்கல் வைக்கணு நறைய வேல இருக்குல்ல கோயிலுக்கு போனு
ஆமா ஆமா
அதனால என்னன்னா நா அந்த டைம்ல எழுத்துக்காம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டே ம்
சேரி சேரி ஆரம்பிச்சிச்சு நேரத்துல நேரத்துல நம்ம இருந்து அம்மா வீடு சுத்தம் பண்ணிட்டே இருப்போ ப்பாங்க இங்க நம்ம வந்துட்டோல இங்க நம்மதா சுத்தோ பண்ணணு கால்ல எழுந்து கோலோ வேலா கோலோ வேற போடணு நீ கோலோல்லா போடுவியா
ம் கோலல்லா நல்லா போடுவேனே
என்னென்ன கோல்லா தெரியு உனக்கு
நார்மலா எல்லாமே ரங்கோலி மாரி அப்பறோ புள்ளி வச்சு போடுறது எல்லாமே போடுவே ஓரளவுக்கு
ஆ எனக்கு கம்பி கோலல்லா நல்லா போட தெரியு
கம்பி கோலன்னா எது சொல்ற அந்த ஆ புள்ளி வச்சு போடுவோமே அதான
ஆமா ஆமா அதுதா அது நல்லா போடுவே பெரிய பெரிய கோலல்லா வருல்ல தேர் கோலல்லா சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமா
சூப்பரா போடுவே நானு எங்க வீட்டுல பெரியவங்கல்லா இருக்காங்க சொல்லி் குடுத்துருக்காங்க அதனால அப்படியே போடுவே உங்க வீட்டு பெரியவங்களா இருக்காங்களா
இருக்காங்க பட் அது யாரு சொல்லி் குடுக்கல நானாவே பாத்து என்ன சும்மா இருக்கும்போது சும்மா நோட்ல போட்டு பாப்பே என்ன ஆனா நோட்ல வராது அ தரையில வரும்
ஓரளவுக்கு தெரியுன்னு வெச்சுக்கோ ம் மெஹந்தி போடுவேனா அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு
மெஹந்திக்கு தா இப்ப நறைய ஸ்டிக்கர்ல்லா கண்டுபிச்சிட்டாங்கல்ல அது இன்னும் ஈஸி
ஆ கரெக்ட் தா பட் நீ என கையில போடுற மாரி வராது தெரியுமா ஒரு த்தவங்க கையில போட்டு விடுறமாரி ஆனா அந்த அளவுக்கு பெர்பெக்டா இருக்காது எனக்கு தெரிஞ்
ஆ ஆமா நீ பொங்கலுக்கு சேரீ கட்ட வியா இல்ல நார்மல் சுடிதார் அந்த மாரி எதாச்சு போடுவியா
ஆ எப்பயுமே வந்து ஆ பிஃபோர் மேரேஜ் எல்லா பாத்தீங்கன்னா ஆப் சரி அந்த மாரி போடுவே ஆஃப்டர் மேரேசு ரெண்டு வருஷோ அப்படிதா போட்ட வந்து இப்போ சேரீதா எடுத்து வெச்சிருக்கே
நானு சேரீ தா கட்டணு பிளவுஸ் மட்டு இது பண்ணல தைக்கவே இல்லா ஸ்டிச் பண்ணு அது வேற கால்ல எத்தன மணிக்கு எழுந்துப்ப நீ பொங்கலுக்கு பொங்கல் அன்னைக்கி
பொங்கல் அன்னைக்கி ஒரு ஏன்னா கோலம் போடணுன்ல ஒரு மூன்றர மணிக்கு எந்திப்பே
ஆமா அப்டி எழுந்தாதா நம்மளுக்கு கரெக்டா இருக்கு அப்புறமா போ போய் கரும்பு வாங்கிட்டு வரணு
ஆமா பிஃபோர் மேரேஜா இருக்கு போதெல்லா பாத்தீங்கன்னா நா நைட் ட்டே கோலம் போட்டு வெச்சுட்டு படுத்தர்றது என்ன
ஆமா ஆமா அதுவு கரெக்ட் தா ஆனா என்னன்னா நம்ம நைட்டு கோலம் போட்டா மழ வந்துரு வேற சில நேரோ இதுல பொங்கல் டைம்லா மழ டைம் தானே
கரெக்ட்டு சம்டைம்ஸ் மழ வந்துடு இல்ல வந்து ம் அழிஞ்சிரு எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த லுக் இருக்கதுல்ல அந்த அளவுக்கு நைட்டே போட்டோன்னா
ஆமா காலை நம்ம எழுந்து அந்த பு புத்துணரிச்சியா போட்டாதா கோலமே அப்படியே பர்ஃபெக்டா இருக்குமே
ம் இப்ப பொங்கல் அன்னைக்கி வீட்ல என்னென்ன பண்ணுவீங்க
நாங்க பொங்கல் தா நார்மலா வந்து பொங்கலு சாம்பாரு உருளகெழங்கு தொக்கு அப்றோ இதெல்லா செய்வோ தயிரு அப்றோ தயர் வட இதெல்லா செய்வோ அப்றோ சாமிக்கு படையல் பண்ணுவோ நாங்க வந்து மூணு எல போட்டு படையல் பண்ணுவோ சாமிக்கி
ஓ அந்த மாரி நாங்க வந்து கோயில்ல பொங்கல் வைப்பாங்க வீட்ல அதனால பொங்கல் அன்னைக்கி வீட்ல பொங்கல் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க
அப்ப காலே கோவிலுக்குல்லா போயிடுவீங்களா நீங்க
ஆமா ஆமா நமக்கு கொலதெய்வோ கோயில் இருக்குல்ல அங்கதா பொங்கல் வெச்சு பழக்கோ வீட்ல வெக்க மா கொழதெய்வோ எங்க நேட்டிவ்ல இருக்கு அம்மன் அம்மன் தா அம்மன்தா
சேர் சேர் சேர் அதா அங்க காலைல நீங்க போய் பொங்கல் வெச்சுட்டு அப் அப்றோ வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி பொங்கல் வெச்சி சாமி கும்பிண்ணுல்ல நீங்க
ஆஹா நம்ம அங்க பொங்கல் வெக்கிறோல்ல அத வீட்ல எடுத்திட்டு வந்து சாப்டுவோ அவ்ளோதா ஒனக்கு நீ கேள்விப்பட்டுருப்பியான்னு தெர்ல கோயில்ல பொங்கல் வெக்கிறவங்க வீட்ல வெக்க மாட்டாங்க வெக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க
தெரியு தெரியு தெரியு அவுங்க அதா கொலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வெச்சு அது வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து சாமி அ வெச்சு ஒரு கற்பூர தீபராத்த காத்தி சாப்பிடுவாங்க அதுக்கப்றோ சமையல்லா நீங்க செய்வீங்களா
ஆ அதுக்கப்புறோ அப்றோ வந்து வெஜிடேரியன்ல நம்ம என்னென்ன பண்ணுவோ கூட்டு பொரியல் வறுவல் அதெல்லா பண்ணி ஆ சாப்பிட்றது அதே ஆப்போசிட் பாத்தீன்னா மாட்டுப் பொங்கல் அன்னிக்கு ஃபுல் நான்வெஜிடேரியன் தா நீங்களு அப்டிதான
ஆமாமாம்மா அதேதா அதேதா இங்கயு செய்வாங்க எங்க வீட்லயு இந்த பெரியவ இருக்காங்கள்ல பெரியவங்களா இருக்கு காங்க அவங்க சொல்லுவாங்க இதெல்லா செய்யனு அப்டின்னு சொல்லுவாங்க அதே மாரி இந்த மாடு இது பண்ணிருக்கோவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில இருந்து மாடெல்லா குளிப்பாட்டிட்டு அந்த மாரி பண்ணுவாங்க
பாத்திருக்கே பாத்திருக்கே ம்
அவங்கவுங்க பழக்க வழக்கங்கள் எப்படியோ அந்த மாரி பண்றாங்க எல்லா
கரெக்ட் கரெக்ட் நீ நம்மள விட கிராமத்துலதா ரொம்ப கிராண்டா இருக் உன்கு தெரிமா
ஆமா ஆமா ஆமா ஆனா சில பேர்லா பாத்தன்னா இப்ப வந்து சில பேர் சக்ர பொங்கல் செய்வாங்க சில பேர் வந்து வெண்பொங்கல் செய்வாங்க வெண் பொங்கல் சேந்து பொங்கலா செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாரியு பண்ணியிருக்காங்க
இந்த மாரி பண்ணுவாங்களா ஆனா மெயினா சக்கர பொங்கல் வச்சு அது கூட வேணா அது வப்பாங்கன்னு நெனக்கிறே வெண்பொங்கல் மட்டு பண்ண மாட்டாங்களே
இல்லல்ல சில தெலுங்காரங்களா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாரிதா பண்ணுவாங்க வெண்பொங்கல் சேந்துட்டு அந்த மாரி பண்ணா அப்டின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஆனா பொங்கலுக்கு அதோட அந்த உப் உள்த்த வட சுடுவாங்கல்ல அந்த உளுத்த வட சுட தெரியுமா ஒனக்கு சொல்லி தரியா எனக்கு
ஒதுதான உளுந்தவட உளுந்தவட தான கேக்குற ஆ அதெல்லா நல்லாவே பண்ணுவ நீ வா ஒரு நாள் வீட்டுக்கு வா நா ஒனக்கு செஞ்சு தர
அது எப்டி மாவுல்லாக்கா நைட்டே ஊற வச்சருவீங்களா நீங்க
ஆம்மா ஆம்மா நைட்டே ஊற வச்சுதா ஊற வெச்சு ஐஸ்கு ஐஸ் கட்டி ருக்கு பாத்தியா அதெல்லா போட்டு அரைச்சோன்னா நல்லா சாஃப்டா ருக்கு பஞ்சு பஞ்சா வரு நா ஒனக்கு சொல்ற மெத்தட் ஒரு நாள் சொல்ற
செர் செரி அதுல வந்து அந்த அரிசி மாவுல்லா போடுவீங்களா பச்சரிசி மாவு அதெல்லா போட்டு சுடுவீங்களா
அப்டியெல்லா பண்ணாத நார்மலா உளுந்து வச்சு பண்ணாலே அவ்ளோ டேஸ்ட்டா ருக்கு நீ அரைக் கிற பக்குவோ தா எதுக்குமே தண்ணி கூட போச்சுன்னா வராது நல்ல கைல எண்ண அப்ளை பண்ணி அந்த மாவ உருட்டி நடுல அந்த ஹோல் போடம் போது ஒனக்கு அப்டி நிக்கனு ஒரு ஆஹ் அரக்கிற பக்குவோ வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணு அதுதா அதுதா மேட்ரே ரொம்ப நல்லா
ஆமாம்மா அதே மாநீ நா நைட்டே அரச்சிட்டு நீ பிரிஜ்ல வச்சுருவ
அப்டியெல்லா கெடையாது காலைல அரச்சு அப்பயே இன்ஸ்டன்டா சுட்றதுதா
ஆமாம்மா அதுதா கரெக்ட்டா இருக்கு எனக்கு தெருஞ்சு
நீ சொல்றது வந்து இட்லி அதுக்குதா நைட் அரச்சு நம்ம பண்ணுவோ இதுக்கு வந்து இன்ஸ்டண்டா அப்டி மிக்சில நம்ம மிக்ஸியோ இல்ல கிரைண்டரோ எதுலையோ நம்ம அரக்கிறோ அப்பன்னா அப்பயு இன்ஸ்டென்டா போட்றதா அதோட டேஸ்ட்டே அந்த உளுந்தோட ஸ்மெல் வருல லைட்டா
சூப்பரா இருக்கு அப்டி போட்டா தா அதே மாரி நீங்க சாம்பார்ல காய் போட்டுலா சாம்பார் வப்பிங்கல்ல
ம் அதெல்லா காய் எல்லா போட்டு ஆ வப்போ எல்லாமே ஓரளவு எல்லாமே இல்ல ஒரு காம்பினேஷன்ல முருங்கக்கா உருளக்கெழங்கு கத் திரிக்கா இது ஒரு காம்பினேஷன் மாங்கா போடுவாங்க கேள்விப்பட்ருப்ப
ஆமா ஆமா மாங்கா போட்டு வச்சா அது டேஸ்ட்டே வேற மாரி இருக்கு சாம்பாருக்கு அதே மாரி உருளக்கெழங்கு தொக்குன்னா அந்த பச்ச பட்டாணில்லா போட்டு அதெல்லா வெ
ஆ அ து ஒண்ணு ஆனா எனக்கு உருளக்கெழங்குல நார்மல் ஃப்ரை இருக்கு பாத்தியா அது தா நா சாப்டுவ
ஆமாமா அது சூப்பரா இருக்கு ஆனா அந்த குடும்பத்தோட நம்ம ஒக்காந்து சாப்ட சொல்ல அது
ஜாலியா இருன்ச்சு அது இந்த மாரி எதாது ஃபங்ஷன் டைமிங்கு ஒரு ஃபெஸ்டிவல் வரும் போது தா நம்ம எல்லாருமே ஒன்னா இருப்போ கரெக் ட்டு தான
ஆமா ஆமா ஆமா அது அத அதா இப்ப வந்து எப்டினா பொங்கல் டைம்னா சில பேர் வந்து இந்த ஊர்லெந்துலா களம்பி வருவாங்க இங்க வந்துல்லா அப்டின் சொல்ட்டு இங்க வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க
ஆமா நா கேள்விப்பட்டிருக்கே மோஸ்ட்லி இப்போ சிட்டிச விட உனக்கு வில்லேஜு சைட்லதா ரொம்ப இத நல்லா செலப்ரேட் பண்ணுவாங் கரெக்டான மொறையில பட் நம்ம ஏனோ தானோ பண்ணுவோ ஓரளவுக்கு பட் அதோட ப்ரொசீஜர் எப்படி பொங்கல் எப்படி பண்ணனு எ எல்லாமே அவுங்களுக்தா என்னென்ன வெச்சு படையல் பண்ணனு சாமி கும்படணு எல்லா அவுங்களுக் தா தெரியு
அப்றோ இந்த மஞ்சள் கூட வெச்சு கும்புடுவாங்கல சாமி அந்த மஞ்ச கெழங்கு சொல்ட்டு வெப்பாங்க
அத கட்டிருவாங்க அந்த பானையில கேள்விப்பட்டிருக்கல்ல
ஆமாமா பான ஃபுல்லா கட்டிட்டு அது வெச்சு அப்புறோ பானைக்கு அந்த குங்கோமஞ்சா அதெல்லா வெச்சு அதுவு
ம் ம் ம் ஆமா ஆமா ஆமா கரெக்ட்டு நாளைக்கென்ன பண்ண போற பொங்கல் அன்னைக்கி
அதா சேந்துட் ட்டது அப்புறோ சா ஈவ்னிங் அன்னைக்கி திருப்பி வந்து பாயாசோ அதெல்லா இருக்குல்ல ஆனா நா ஒரு வாட்டி செய்ற்தோட நைட் எதுமே செய் மாட்ட பொங்கல் அன்னைக்கி
ஆமா இல்ல இல்ல நீ காலையில பொங்கல் வெச்சு சாலே நம்ம பொங்கலு சாப்டா மதியானோ சாப்பாடு கூட ஒழுங்க சாப்ட முடியாது
ம் ஆமா அதுதா இங்க அது எல்லாரு வேற வருவாங்க ரொம்ப சாப்டவு மாட்டாங்க எல்லா பசங்க வேற இருக்குமா ஃபுல்லா வெளயாடிட்டு ஓடிட்டு
ஆமா கரும்பெல்லா வேற கரும்பெல்லா நீ வாங்கலியா நீ
வாங்கணு எல்லாமே நாளைக்குதா போய் வாங் கணு ஒன்னென்னாதா வாங்கணு யோசிக்கற என்ன வாங்கற்துனு ஏனா சிம்பிளா கும்புல்லாமானு யோசிக்கிறே சில பேர் சிம்பிளால்லா கும்புடுவாங்கல்ல
சிம்பிளா கும்புட்டாலு நீ இதெல்லா வாங்கிதா ஆகணு பண்ணி தா கரும்புல இருந்து அந்த கெழங்குலருந்து அப்புறோ வீட்ல அந்த தோரண என்ன
ஆமா மா எலை அதெல்லா வேற கட்டணு கேட்டுக்கிட் ட மா எல கட்டி அது பாக்கற்துக்கே நல்லாருக்கு அப்டிதா அப்புறோ ஒ பூ கொஞ்சோ இதெல்லா வெக்கணு குங்குமஞ்சா வெக்கணு பூஜ சாமாவ்க்கு வேல இரு க்கு நெறைய இருக்கு
ம் அப்பில்லா பண்ணா தா ம் எல்லாமே போன வாரோ போய்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சோ கொஞ்சமா போன வார த்துலந்து கொஞ்ச கொஞ்சமா வாங்கி வெச்ச அவ்ளோதா வீ்ட்லியு வேல எல்லா ஃபுல்லா ஃபினிஷ்டு.
சேரி
ம் செரி பாரு ம் அப்பற பண்ணு ஓகே பாய் ம்